தோலி வணக்கம் தோலி உங்களுக்கு கேக்குத்தா தோலி
தோலி கேக்குதா உங்களுக்கு
ஆஹ் ஆஹ் கேக்குது தோலி இப்ப கேக்குது தோலி ஏதாவது ஒரு தலை ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து பேசலாமா தோலி தோலி கேக்குறதா தோலி தோலி கேக்குதா தோலி உங்களுக்கு தோலி தோலி உங்களுக்கு கால்ல பேசுறது கேக்குதா தோலி ஹலோ
கேகுது
தோலி கொஞ்சோம் விட்டு விட்டு கேக்குது தோலி உங்களுக்கு தொலைத்தொடர்பு உள்ள இடத்துக்கு வாங்க நா கொஞ்சோம் நக
தோலி கேக்கு ஹலோ
ஹலோ தோலி இப்ப கேக்குதா ஆஹ் தோலி கொஞ்சோம் நகந்து வாங்க தோலி கொஞ்சோம் டவர் கேட்க மாட்டேங்குது ஆஹ் ஹ இப்ப கேக்குது தோலி நம்ம வந்து பயணங்கள பத்தி பே தோலி ஆஹ் பயணங்கள பத்தி பேசலாமா தோழி
சொல்லுங்க தோழி புளியஞ்சோலைய பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த தகவலை ஹ தோழி
அஹ் தோழி நா ஆஹ் கேக்கு தோழி நானு எனது குடும்பங்களு தோழி இப்ப கோடை விடுமுறைக்கு வந்து என்ன பண்ணணுனா ஆஹ் புளிய ஜோலைக்கு போயிருந்தோம் தோழி அதாவது திருச்சி தாண்டி துறையூர் இருக்கு துறையூரு துறையூர்ல இருந்து ஒரு முப்பது நிமிட பயனதோழி புளியஞ்சோலை
ஆஹ சரிங்க தோழி
ஆஹ் அதாவது இயற்கை அழகுங்கறத நம்ம வந்து வெளியில போயே பாக்குறோம் நம்ம ஊர்ல இருந்து இங்க கிட்டகங்கும் போது வந்து ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் தோழி அந்த இடம் வந்து பாத்த இடம் அங்க அங்க இல்ல அந்த இடத்துல வந்து அந்த அருவி ஒரு போவுது தொழி அந்த அருவினா நிறைய பாறைகள் கிடக்கு அந்த பாறைகள்லேருந்து தண்ணிர் வந்து வலிந்து ஓடுறது வந்து ஒரு அவள ஒரு அழகா இருக்கு தோழி இந்த சுற்று சுற்றுலா தலமானது வந்து பாத்து பாத்தீங்கன்னா எங்கெங்கேயோ வெவ்வேறு இடத்துல இருக்கிறவங்க வந்து அந்த தண்ணி அதாவது மலையில உள்ள தண்ணீனு சொல்லுவாங்க பியூரான அருவி தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆஹ் மூலிகை தண்ணிய அருவி மாரி இருந்துச்சு தோழி தண்ணி வந்து ஒரு ஐஸ் கட்டில இருந்தா நம்ம எப்படி இருக்கு அருவி தண்ணிங்கறது போய் எனக்கு அதுல போய் ஆஹ் அவ்வளோ ஒரு கூலிங்கா அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு தோழி அதுல போய் குளிச்சது எங்கள் குடும்பத்தோடவே எனது நண்பர்கள் என்னுடைய நண்பர் நெருங்கிய நெருங்கிய தோழியும் அவங்களுடைய குடும்பமும் நாங்களும் சேர்ந்து பயணித்து இந்த சுற்றுலா வந்து நல்ல ஒரு சந்தோஷம்
அப்படிய தோழி நண்பர்களுடன் சேர்ந்த இன்னும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் தோழி வந்து
ஆமா தோழி நீங்களும் வேற ஏதாவது இது மாதிரி பயணங்கள் வேற ஏதாவது போயிருக்கீங்களா தோழி என்னோட பகிர்ந்துக்கலாமா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நான் வந்து ஆஹ் கொல்லிமலை இருக்குல்ல தோழி அங்க ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு பெயிருந்தோம் தோழி நானும் எனது தோழி நண்பர்கள் எல்லாரும் வந்து கொல்லிமலையை நீர்வீழ்ச்சிக்கு போயிருந்தோம் அங்க பாத்தீங்கன்னு வச்சீங்களே மழை உச் உச்சியில இருந்து அருவி வந்து தண்ணி வருது அதுல வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு குளிர்ந்த நீரும் பிளஸ் அதுல அந்த அந்த இலை இலையோட வாசனைகளும் வந்தது அந்த தோழி வந்து ஆஹ் முகர்வதற்கு சேரி குலி ப்பதற்கும் சேரி அவ்வளவு ஒரு ஆரோக்கியமா இருந்தது அந்த மனமும் சேரி அங்க உள்ள சூழலும் பாத்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றிணந்த மாரி இருந்தது தோழி வந்து அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தோழி கொல்லிமலில கிடைக்கக்கூடிய அந்த வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் அதிகமா இரு து தோழி தோழி கேக்குதா அஹ் அது மட்டும் இந்த தோழி அங்க வந்து இயற்கையில விளைச பழங்கள் எல்லாம் நிறைய கடைச்சிது தோழி
உம் அஹ் எல்லாமே வந்து இயற்கைக்கா நல்லா இருந்துச்சா தோழி நேரடியா போய் பார்த்தீங்களா தோழி கேக்குதா தோழி இயற்கைக்கு அப்பாற்பட்டது வந்து பழங்கள்லாம் எப்படி தோழி இருந்துச்சு இல்ல தோழி சிக்னல் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன் தோழி கொஞ்ச நகர்ந்து பேசுங்க சரி தோழி கேட்கிறத தோழி நான் பேசுறது உங்களுக்கு தோழி அருவிகளை பத்தி சொன்னீங்க கொல்லிமலை அருவிகளை பத்தி சொன்னீங்க அதோட நீங்க பேசுறது எனக்கு கேக்கல தோழி சரியா தோழி தகவல் தொடர்பு வந்து